கேக்தா
ஆ கேக்குது ஜி என்ன பண்றீங்க ஜி
சத்தமா பேசுறா
ஹலோ
ஆ ன்னா வீட்லக்குறயா
வீட்டு மேல பத்துணுருக்குறே
பத்தனகிரியா
என்ன பண்ணிகிற
ன்நா மொட்ட மாடியா மேல காத்தோட்டமாக்குதா
அ அடிக்கிது தோக் காத்து கொசு புடுங்குது தல
கொசுபோட்டிந்தா கொசுவத்தி ஏத்து வந்திதன
கொசுவத்தி ஏத்தியாச்சி ஏத்திட்டு கலியாச்சிபல்
காலியாச்சா நீமட்டுமா படுகர
ஆமா ன்ன பயமாலா இல்லைங்க
கேட்டணப்பா எவ்ள நேர நோண்டுவ நைட்டு ஃபோனு
அது கணக்கு இல்ல தல டைமிங் நம்மளுக்கு எப்பத்த தோணுது ஒன்னு ரெண்டு பன்ணெண்டு
னு ரெண்டா
பதினொன்னு போயி்டு ந்தல எப்டி போகுது தெரியாது டைமு புள்ளைங்க ஒரு மூணு பேருக்குது மொபைலைஸ்ல
அ
அந்த கேம் நாடு வேற கேமே அதுல வரும் ப்ச் என்ன பண்ணுவோம்
ஒஹோ
அதுல கொஞ்சம் நாள் பேசி நின்ட்டு வெளாண்டுனு வருவோம்
ஒரு நாள் கூட ம தூக்கம் வராது ஒரு நாள் ஒரு நாள் கூட வா சீக்கிரமா தூங்க மாட்டா
வருண்டா ஒரு பதினோரு மணிக்கு தூங்கிடுவேன்னு ஒரு நாளு பத்தர மணிக்கு தூங்கிடுவேன்
பத்தர மணிதான் ஒங்களுக் சீக்ரமா தூங்ரதா
ஆமா
ஏய் நாளா ஒன்பது மணிலா தூங்குவண்டா
கதடி இன்னால உம்முடைய கத
இன்னிக்தா லேட்டாயிர்ச்சி இல்லனா எட்டு மணிலா சாப்புட்டு ஏ எட்ர அதிக எட்ர எட்டே முக்காலா வந்து இப்ப எட்டு ஒன்பது மணிலா கரட்டா தூங்கிடுவ ஒன்பது மணிலா தூங்கிண்டு கடப்பேன் நீதானா ஒம்பது மணிக்கே சாப்டுவ போல்தே
அ இ சாப்டே முன்னாடியே சாப்டே முன்னாடியே சாப்ட்ருவே கேம் ஆட்னு சார்ஜ் பொட்டு வச்சுட்டு அதுக்கப்பறோ வருவோ ஒரு எண்பது ஏறிடிச்சினாப் போரு அது
அ கால்ல ஏந்து இது கெளம்பற வரை சாஜூ போடுவியா எத்தன மணிகு எந்துப்ப கால்ல
கால்லனா ஒரு ஏழாயிடு
ஏழாயிடுமா
அ
என்னடா சொல்ற ஏழாயிடுனா எப்புர்றா
நம்முகுத் தல ஏழாயிர்ச்சினா கர்ட்டா டைமி்ங் சொல்றம் பாரு உனுக் கர்ட்டா ஏயிட்
அ அ அ
கால்ல வந்ததே குள்ச்சிட்டு கால்ல எட்ரக்கி எட்ரக் கெளம்பிட்னா கூட ஒன்றாயிருவே ஒன்றவல கெளம்பிட்னா அல்ல பத்து நிம்ஷ் பெஜார்கே
பத்து பத்து நிம்ஷத்துல வந்துருவியா எங்க வந்துருவே
உன்னுகுடி
அ
உன்னிகுடி வந்தமனா ட்ரெயினு
ஆ
பத்து எட்டு அம்பதுக்கு ட்ரெயினுகுதே ஒம்போது பத்துகுதா வருவானா எட்டு அம்பதுகே வந்துருவானா எட்டம்பதுகு வந்தே எங்க தம்பிய வுட்டு எங்க அண்ண வுட்டு அதோட ஒம்போது பத்துகுன்றா இங்க ட்ரெயின்ல எவ்ளோப் புள்ளிங்க இருக்குன் தெர்மா டெய்லியு பொன்னேல்லே சிங்கே
ஆ ரூட் எதனாப் போவுமா ட்ரெயின்ல
ரூட்டு பச்சய பாஸ் புள்ளிங்க எடுப்பாங்க கால்லியேப் போயிடுவாங்கள அவுங்க
ஓ கால்ல எலா அமைதியா போய்டுவங்களா
கால்லியேப் போயிடுவாங்கோ நாங்கதா
எத்தன மணிக் கெளம்புவானுங்க இவுனுங்க
அவுனுங்க ஒரு ஆர்ற ஏழ்ற அன் மேரி போய்டுவானுங்கோ அதுகுள்யே
ஓ அப்பனா உன்னால்லா பாக்க முடியாதா
ஆஹ பாக்கலா மாட்டே
நீங்க போம்மோ யார்யார்தா வவிங்க பேரரசு எங்க வருவா அவனு உங்கூறா
பேரரசு வந்து தேவம்பேடு
பாதில வருவானா
கும்மிடிபூண்லேதா வருவாரு கும்மிடிபூண்டிகுதா வருவாரு ஆனா ஃபோன் பண்ணாரு வண்ட்டா ண்ணுவாரு அலச் சேர்டா அள்தா வரப்போர்ன்டா கெளம்போர்ன்டா
சந்தோஷா சந்தோஷ
எந்த சந்தோஷே
அவனுக் தெரியாதே
ஆ அவ நம்பூர்தம்புள்ள பகத்தூரு
பகதூரா ஆனா நீங்க ரெ பேர் பேசிக் மாட்டீங்ளாண்ணா
யாரே
சந்தோஷு நீயு ஆ
யே பேசுன
இல்ல அந்த அளவுக்குலா ஒண்ணா வந்து ஒண்ணா சுத்துன மாரில்லா தெர்லியே அவ தன்யா போறா தனியா வறா
அவுரு சிப்ட் ஒன் மாட்டாரு அது வேற இல்லாது ஒரு பிரச்சன வரு அவுங்க ஊர்ல ஒரு பிரச்சன ஆ பேசுவானே என்னடா நல்லா இப்ப கூட
இதுவரையு உகிட்ல்லா பேசி நா பாக்கல்டா பேரரசு அவணு வேணா பேசி பாத்துக்கிற
அ
அவுங்க இப்பதா ஒன்னா வந்தானுங்கோ ஒன்னா உக்காந்துர்தாணுங்கோ க்ளாஸ்க்கு
இத பாத்து பேசனு அவ்ளோ தா நா ஆவ்து
நா நா பேசனு நா பேசனு
ஒரு வேல எங்க ட்ரெயினிங் எப்போ போவுன்னு கேட்டாங்க அதா உனக் உனக்கு மட்டு எப்புட்றா நீ மட்டு எப்புட்றா வந்துர்ற க்ளாஸ்லந்து கேட்டாங்க
அ
எவ நம்ள கூட வந்துடுவா தலா நம் கரெக்டா எத்துன் மணிக்கு வருவோ அத அப் அப்பயே வந்துருவ அதுக்கு முன்னாலேயே கர்ட்டா முன்னாள போயினுகிது நட்ந்து நம் இதுக்கு முன்னால் போயினிருபாரு அவுரு நமக்கு போனப்லா இல்ல அதுதா அவரு அது தனியா உக்காஞ்சிருப்பாரு அவரு
அ அ
அவுர் தனியா உகாஞ்சிபாருப்பா அவுர் தனியா உகாஞ்சிபாரு நம் பக்கத்துலல்லா வந்து உக்கார மாட்டாரு அவுரு தனியா ஒரு இதுவுல போட்டு ஹெட்செட் போட்டுனு பாட்டு கேட்டுனு என்னா பன்னுவாரு தெரியாது கம்முனு உக்காண்ணு இருப்பாரு நம்ம ஒரு சைட்ல போயி போய் தண்ணிக்கேன் வாங்குவே மொதல்லே
ஆ மூணு அரியர் வச்சாச்சி வேற எப்டிதா கிளியர் பண்ண போறே அ நானு தா வச்சிக்கிறே
நீ எத்தினி வெச்சிகிற அதே தானே நீயு
அ அ அதே ரெண்டு மேக்ஸ்சு ஒண்ணு
ம் அதெல்லா முட்ச்சிலா தலே பிரச்சனையே கிடயாது
பிராட்டிகள உடு பிராட்டிகல முச்சிடுவே பிரச்சன இல்ல இல்ல மேக்ஸ் என்ன பண்றது
முச்சிக்லா எதனா பண்ணிதா அவரு என்னா பண்றது அதுக்குன்னு
என்ன பண்றதுனா என்னா பண்றது வேற என்னாவோ கூட பராவால்ல கொஞ்சோ நம்பிக்க கூட வரு பாஸ் பண்ணிடலான்னு
அதுதா அதுதா இனைக்கு எனக்கு எல்லமே அதா நாங்க சொல்லுவோமே இந்த மேக்ஸ் தா தல வேற எல்லா எது வச்சாலு பத்து வச்சா கூடக்கு பரவால்ல
அ இந்த ஒன்னே ஒண்ணு பாஸ் ஆக முடியாது
அ மேக்ஸ் மட்டு முட்ச்சுட்ட போது அந்தமேரி அது இல் இதெல்லா ஈஸியா க்ளியர் பண்ணிலா
ஒண்ணு பாஸ் ஆவுனுனா அப்பயே பாஸ் ஆயிருனு இதுக்கப்றல்லா பா பாத்து எழுத முடியாது எவவனையு ஏன்னா படிாக்காதவதா வருவா நம்ம பக்கத்துல
ஆ அதல வெறுப்பு ரெண்டே ரெண்டு மார்க் எட்துக்ற தல மேக்ஸ்ஸூல
அந்த ரெண்டு மார்க்கு அந்த ரெண்டு மார்க்கு முட்டன்னு போட கூடாதுன்னு சொல்லி போட்ருப்பாங்க அந்த ரெண்டு மார்க்து
அ ரெண்டு மார்க்கு எட்துக்குறேன்னா அப்ப எவ்ளோ மட்டமா எழுதிருக்க பாரு எதுமே பண்ண முட்ல
மிச்சத்தெல்லா எப்டி எழுதுவ மிச்சதெல்லா அட்டர்ன் பண்ட்டு வருவவே பாசாய்டுவ எல்லாத்தையு
அதெல்லா கதெ கதெ வாரி அடிப்ப
எல்லாத்யு அட்டன் பண்ட்டு வருவ ஏதோன்னு எழ்திட்டு என்னா தா ஏதுவ அப்டியே
அதுதா கொஷின் பேப்பரே மாத்தி மாத்தி ஏழுதுவே அதுக்கு எதனா தேஞ்சுதானே என கொஞ்சோ தேஞ்சுதானே அது அது
செய்றா இப்போ இப்போ வாட் இஸ் அ பைத்தான்னு கேக்குறாங்கோ அதுக்கு எனா எழு
அ அது பைத்தான பத்தி எதனா எழுதி வுடுவே எனக்கு தோன்றதெல்லா எனக்கு தோன்றதல்லா எழுதி விடுவ தல என்ன தல நீ எனக்கே தெரியாதுன்ற பைத்தான பத்தி இந்த மிஸ்ஸு சொல்ற சொல்லும் போற அப்பப்பா பைத்தியோ பிடிக்கோ பத்யா
அ
பைத்தான் ப்ரோக்ராமு அவ்ள்தா வாரி வெக்றதுதா அதுக்கப்புறோ இன்புட்லேந்து அவுட்புட் கண்டுபிடிக்குறது நா நாங்க எல்லா அடிப்பே எனக்கு தெரிஞ்சதெல்லா அடிப்பே அது எப்டிதா போடுவாங்கன்னு தெரியாது அ
அவ்ளோதா அவ மேக்ஸ்ல அதுமாரி பண்ண முடியாதே
நீ எப்டி எழுதுவ
நானு அப்டிதா எழுதுவ
அவள்தா பைத்தான கேட்டாங்கனா பைத்தான பத்தி நம்முளுக்கு இன்னால தோன்தோ அன்னேத்திக் அன்னேத்திக்கு வாரி அச்சிட்டு வர்ணோ
ஒர வர்ஷ எப்டி தெரிமா மாமா பைத்தான்னு இருந்ததுனா வெச்சுக்கோ பைத்தான் இஸ்தி பைத்தான் இஷ்தி பைத்தான் அண்டு தி பைத்தான் இட்டிஸ் கால்டு பைத்தான் அவ்ளதா முச்
அவ்ளதா மாறி ஆயிடோ மாத்தி மாத்தி அச்சு வுட்டுக்குணே இக்குனோ டக்கு டக்குன்னு
பண்ண முடியாதே
மேக்ஸ் ஒன்னே ஒன்னு வெறு நம்பர் முஞ்சுச்சுனே கதத்துல்ல ஜோலி அவுட்டு ஒரே ஒரு நம்பர் மாத்தி போட்டாலே முஞ்சி போது அதுக்குதா ஆவுது வெரியே
ஆ மொத்தோ ஆவுதுடா அது எப்டிதா பாஸ் பண்ணனு தெர்லயே இப்பகூட அய்டியா வர மாட்டு படிக்கவே முடியாது தோழா ஆ ஆ காலேஜ்க்கு போனலு அது ஞாபகந்தா வருது
அதல்லா முச்சிலா தல பயப்படாத அந்தளவுக்கு ஒன்னியோ சிக்கோ கெடயாது இப்டி யார்னா கேட்டுக்கீட்டா முச்சுன்ன அத
என்ன காசு கீசு குத்து காசு குத்து பாஸ்பண்ணுவலா கூட குத்து பாஸாயிட்லா
அதா நானு பாக்குறே கேட்டுலாமான்னு கீது எதுன்னா எதனா ஆள் வெச்சு கேட்டு ஆள் வெச்சு கேட்றுணோ ஆவே ஆளு வெச்சி எச் சோ டியுமே
ஆ இதுமேரி ஆயிரபா தரோ ஒரு சப்ஜெக்டெக்கு
பெரிய பெரிய பெரிய ஆளு யார்னா வெச்சு கேட்டு இந்த மேரி எப்டி இப்டி சொல்ட் ட்டா கொஞ்சோ ஆயிரபா தரதுலா இல்ல ஏனா ஃப்ரீயா வுட்டா போறோ நம்ப எதுவுமே பாத்து எழுதிக்குலா
ஓஹோ யாரு அப்டி தெரியா தெரிஞ்சவுங் பெரிய ஆளுக வராங்க
அ பெரியாளுக்கிறாங்கோ புள்ளைங்க இருக்கிறாங்கோ அங்க பின்னாடியே
தேவா கொஞ்சோ பேசி விட்றா எனக்கோ சேத்தே
ம் பாக்கலா இன்னா கதன்னு தெர்ல அவரு பேசுவாரா என்னனு தெர்ல நம்முளுக்கு வந்து இன்னோர் தடவ இது வேற கேப்ப இப்பத்திக்கி படிக்க முடியாது
தேவல்லா செரி பாஸ் ஆயிட்னா இன்னாதா பண்ண போற இப்போ செரி பாஸ் ஆக்கிட்டாரு கிளியர் பண்ணி எல்லாத்தயு
அவ்ளதா கிளியர் பண்ட்டனா இது கம்ப்யூட்டர் கிளாஸ் போலானுக்குற
கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு ஐ டி அ வ ஒர்க் பண்ண போறய ஐ டில
அதெல்லா கெடியாது பர்ஸ்டு கம்ப்யூட்டர் கிளாஸ் போவே அதுக்கப்புறோ எம் எஸ் சி எம் எஸ் சி எம் எஸ் சி டிகிரி இதுல போட்டு வுடுவ கரஸ்ல கரஸ்ல
ஆ
கரஸ்ல போட்டு வேல எதனா கெடிக்தானு பாப்ப வேல கச்சுது
ஆ
ஆ கிளாஸ்த்து இல்லாமயா செகண்ட் டிகிரி ரிப்போட்டு வாங்கனோ தல எம் எஸ் சி வெளிய எங்கன போட்ட அதான் சிக்குமே முச்சிலா தா பாக்குற நம்ம இப்டி தினொ முச்சினும்
என்ன முச்சிணும் அது என்ன பண்ணும் ஒன்ற மணி நேரொ உக்கார்ணும் கிளாஸ்ல
ஆ நீ விளாட்ற மாரி
நான்லா வா நாலா ஒ க்கா ஒன்ற மணி உக்கார்ந்த உக்கா உக்காருந்தா போல ஒன்ற மணி நேரோ படிக்கணும்
ஆ உங்கத்து பேஞ்ச்சு அறுகிறியோ நீங் கேமறுகிறியோ தெர்ல கேம் அறுகுற போச்சுக்குனு நா ரூ மே விளாடுறீங்க அவனுங்கனா கூட தோத்துட்டு அவனுங்க அசிங்க பத்தி கிறானுக டேய்லியும் விளாடுறீங்க
ஏய் அந்த மார் ஜாலிடா
அது ஒரு ஜாலி உனக்கு
ஆனா அவனுங்க தோத்துடானுங்கன்னா அவனுங்க தோத்துட்டான்னுங்கன நா அந்த ல பண்ணமாட்டே என நாங்க நல்ல பசங்க
அ மோசாக்கு வாய்டா அப்ப
ம் ஹீம் ஆ மூசா வாயிதா தா அவனுக்கு ஒரே ஒரு ரவுண்ட் அச்சிருந்தா கூட வாய் பேசுவ அந்த ஒரு ரவுண்ட் அச்சதுக் நா எட்டு ரவுண்ட் அச்சு ஜெிச்சிருந்தாலுமே அந்த ஒரு ரவுண்டு பத்தி பேசுவா அப்டியே தலையில புல்லட் அச்சன்டா அப்டினு சைல போ அந்த சைல வந்து அப்டிதா எதா சொல்லோ
அந்த கத தான் அதே தான வந்து அதனால தான் எனக்கு அவளன் கூட வளாத்துக்கு புடிகாது ஆனா கூட அந்தால எனக்கு புடிக்காது மொதலே அ சும்மா இருந்துப்பே அவன் கூட ஒன்னு எத்துருப்பா பாரு அவங்க கூட பேசு அதே மேரி ஆ அவங்கூடோ அவங்கூட பேசுவா நீன கம்முனு இருப்ப
நாளா அமைதியா இருப்ப நா
நீ கம்முனு இருப்ப ஏன்னா நம்ம தோத்துட்டு வரோன்னு கம்முனு இருப்ப நீ
அ அ ஆனா அவனுக்கு அப்டி கிடையாது நீ தோத்தாலும் ஜெயிச்சாலும் கூப்டுனே இருபானுங்க
உம்
சரி சரி
ஆ
ச